மார்னிங் சார்
ஹலோ மேம் கேக்குதுங்களா ஆ கேக்குது மேடம் எப்டி மேடம் இருக்கீங்க
நல்லா இருக்க சார் நல்லா இருக்கீங்களா நீங்க நல்லா இருக்கீங்களா சார்
ஆ நல்லாதா இருக்கு மேடம் எப்டி போய்ட்டு இருக்கு லைஃப்லா
இப்ப கேக்குதுங்களா சார் பேசுறது
ஆ கேக்குது மேடம் கேக்குது
ஆ போயிட்டு இருக்குங்க சார் சார் லைஃப் ஏதோ போயிட்டு இருக்கு அப்டியே போயிட்டு இருக்கு நா ஹவுஸ் ஒய்ஃப் தா சார் நானு
ஆ ஆ ஆ சமயல்லா சமயல்லா சமச்சாச்சா
இப்பதா சார் சமைச்சிட்டு இருக்கே சார்
என்ன சாப்பாடு
ஒன்னு இல்லீங்க சார் ஒயிட் ரைஸ் செஞ்சுட்டு சாம்பாரு காய் சாம்பாரு செஞ்சுட்டு கோவாக்கா இருக்குங்க சார் கோவாக்கா பொரியல் செஞ்சிடலா அப்டினு இருக்கங் சார்
பசங்களா ஸ்கூலுக்கு போயிட்டாங்களா
ஹலோ
செ கும் மணி ஆவலைங்க சார் ம ஒம்போது மணிக்குதா போவாங்க
ஒம்போது மணிக்கு தா போவாங்காள
ஆமாங் சார் இப்பவே
நேத்து ஓப்பன்னா நேத்து போனாங்களா
போனாங்க சார் பஃர்ஸ்ட் டே ஸ்கூல் இல்லீங்களா
ஆ
அதனால நேத்து போனாங்க என்னா ஒண்ணு ஒன்றர மாச லீவுல அந்த அளவுக்கு ஒர்க் தெரியாம இருந்துது
ஏ
ஒன்ற மாச லீவுல ஒர்க்கு தெரியாம இருந்துச்சு
ஆ இப்போ வந்து அதிகமா ஒர்க் பாக்குற மாரி இருக்குங்களா சும்மாவே உக்காந்த அப்டிதா மேடம் தெரியு எதோ ஒர்க் பாதுதா
ஆ அ
இல்ல ந ரெகுலரா நீங்க சாப்பாடுல்லா செஞ்சுருக்க மாட்டடிங்க இப்ப செஞ்சுருப்பீங்க இல்லையா அதுனால
இல்லைங்க சார் ரெகுலரா செஞ்சோ ரெகுலரா செஞ்சோன்னா கொஞ்சோ லேட்டாகி ஆ கொஞ்ச லேட்டா ஏஞ்சுப்போ ஏஞ்சி எல்லா ய பொறுமையா டீ குடிச்ட்டு எல்லாரு கூட உகான்டு பேசின்ட்டு ஒரு ஒன்பதரை மணிக்கு மேலயே கால டிபன் செய்வோ ஒரு பத்தர மணிக்கு பதினொரு மணிக்கு மேல பாத்தீங்கன்னா மதியோ லஞ்சு செய்யலா கொஞ்சோ பொறுமையா செய்யலானு வச்சுருக்கீங்களா
ஓகே ஓகே
இப்ப வந்து பாத்தீங்கன்னா
ஒண்ணும் இல்ல விடுங்க பசங்களுக்காக தான பண்றோம் பசங்களோட எதிர்காலத்துக்கு அதல்லா பண்ணிட்ருக்கீங்க ஒன்னும் ப்ரச்ச கெடையாது பாத்துக்கலா விடுங்க
இல்லிங்க சார் சொல்றே நானு ஏ சொல்றனா இப்ப ஒன்ற மாச லீவ்ல அப்டியே இருந்துட்டு இப்ப சட்டுன்னு செய்யணு நம் போது கொஞ்ச இதா இருக்கு இல்லிங்க சார்
ஆமா கொஞ்சோ சோம்பேறி தனமா இருந்துருக்கு இப்ப பாங்குற மாரி இருக்கு செரி விடுங்க அது பழகிடு போக போக பழகிரும்
நீங்க என்னங்க சார் வொர்க் பண்றீங்க என்னங்க சார் புரியலிங்க சார்
பசங்க நல்லா படிக்கிறாங்களான் கேட்டே
ப்பாங்க சார் ஒன்னு ப்ரச்சன இல்ல அதெல்லா எனக்கு ஆ தம்பி பாத்தீங்கன்னா அப்டின்ட்டு இருக்கா அவனு நேத்துட்டு வந்து பாப்பா குட்டி பாப்பாவு போயிட்ருக்காங்க
ப்ரச்சனை வருது சார் நீங்க என்ன சார் ஒர்க் பண்றீங்களா ஒர்க் பண்றீங்களா சார் நீங்க
ஆமா மேடம் நானும் ஒர்க் போயிட்டு தா இருக்கே அ ரெகுலரா ஒர்க் போயிட்டு ஆபிஸ் போயிட்டு வீட்டுக்கு வந்துட்ருக்கே இன்னு ஒரு ஒரு டூ ஹவர் ட்ராவல் பண்றேங்க இப்போ பர்தேரா ஒர்க் பண்ணிட்ருக்கே மேடம்
இந்த டூ ஹவர்ஸ் டிராவல் பண்றேன்றீங்க அத டெய்லியு டிராவல் பண்ணுவீங்
ஆமாம் மேடம் டெய்லி ட்ராவல் பண்ணிதா போவே என்ன பண்றது வேற சுச்சுவேஷன் இல்ல பக்கத்துல வந்து ஒர்க் கெடைக்கல
ம்
இப்ப இருக்குற காலகட்டத்துக்கு ஒர்க் கெடைக்குது ரொம்ப கஷ்டமா இருக்கு அதுனால தா போயிட்டு போயிட்டு வந்துட்ருக்கே மேடம்
அப்டிங்களா இப்ப சப்போஸ் வந்து டூ ஹவர்ஸ் போறதுக்கு டூ ஹவர்ஸ் வர்றதுக்கு டூ ஹவர்ஸ்ன்னா ஒரு நாளைக்கி ஃபோர் ஹவர்ஸ் உங்களுக்கு ட்ராவல்லயே போயிருதுங்களே சார்
ஆமா மேடமு ஒரு நாளைக்கி ஃபோர் ஹவர்ஸ் கண்டிப்பா ஆயிடு
ம் அ செட் ஆவுதுங்களா சார் டைமிங்ல நல்லா செட் ஆவுது
என்ன பண்றது வேற வழியே இல்லையே வேற இல்லன்னா அவுங்க ஸ் ஸ்டே பண்ணி ஆகணு பேட்ரகுளம் பாப்புவாய் எவ்ளோ நல்லா விஷயோ நடக்கும் கத்துக்க
ஆ ஆ ஆ
ஸ்டே பண்ற மாரி இருந்துனா ஸ்டே பண்ணிக்கிறே ஒன்னும்
செரி நீங்க இவ்ளோ தூரோ ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டு கஷ்டப்பட்டுட்டு வரீங்க அதுக்கான பெனிஃபிட் சேலரில கெடைக்குதுங்ளா
இல்ல அந்தளக்கு கெடையாது பட் இருந்தாலு நமக்கு பேமிலி கமிட்மெண்ட் நெறைய செர்க்கு இல்லையா அத பாலோ பண்ணிதா ஆகணு வேற வழி இருக்கு
ம் ம் ஆ ஆ புரியுது புரியு
ப்ப ஸ்டே பண்ணா ஃபுட்டு ப்ளஸ் ட்ராவல்ஸ் ரெண்டுக்மே ஆகு நம்ம வீட்டுக்கு பொயிட் ட்ருந்தா எதாவது ஒன்னு கட் ஆயிடு இல்லையா ட்ராவல் ஓகே ஃபுட்டு வந்து வீட்ல
இல்லைங்க சார் டிராவல்ஸ் உங்களுக்கு அமையலா இருக்கும் அங்கயே ஸ்டே பண்ணா ஃபுட்டு அலோன்ஸ்க்கு மட்டுந்தான நீங்க
ஹலோ நீங்க ஒர்க் போறீங்களா மேடம்
சார் வீட்ல வந்து அப்டி சின்ன சின்னதா வ ஒர்க் பாத்துட்டு இருக்கே சார் நானு இந்த துணி தச்சிங் ஆமாங்க சார்
கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா மேடம் பண்லா
அந்த மாரி வீட்ல இருந்துட்டே பண்றே சார் வெளியில ஒர்க் போய் பண்ற அளவுக்கு நம்மளுக்கு சப் போட்டு யாரு இல்ல
ஓகே ஓகே
அதனால் வீட்லயே பாத்தீங்கன்னா இந்த ப்ளவுஸ் தச்சு குடுக்குறது துணிங்கள ஓர எடுத்து குடுக்குறது அந்த மாரி ஒர்க் பாத்துட்டு இருப்ப சா அந்த ஃப்ரீ போவ மாவ அரிச்சி கடைகள்ல போட்டுட்டு இருக்கோ சார் நாங்க
பெரிய
ம்ம சின்ன சின்ன அப்டில்லா பெருசாலா இல்லைங்க சார் இப்பதா ஸ்டார்ட் பண்ணி க்கிறே ஒரு ஒன் மந்து தா ஆவுது அதாலா அந்த அளவுக்குல்லா
டெவலப் பண்ண வேண்டியதான இன்னு நல்லா
சொல்லிக்கிற அளவுக்கு இப்பதா சா ஸ்டார்ட் பண்ண இப்ப பாத்தீங்கன்னா இப்பதா டெய்லரிங் கிளாஸ்கு போய் ஒரு அளவுக்கு ஒரு மினிம் ஆ எப்டி சொல்றது நார்மல் பிளவுஸ் தேப்ப நார் உள்ளது போனா அந்த டிசைன் இப்ப பாதீ ட்ரெண்டிங்ல எவ்ள டிசைன் டிசைனா ப்ளவுசு சுடிதார்லா தெக்கிறாங்க
அ எல்லா நீங்க ஒரே ஆளு நீங்க ஒரே ஆள் தா பண்ணுவீங்களா
ஆமாங்க சார் வீட்டுல இருக்கிற அந்த ஃப்ரீ டைமுக்கு மட் டு பண்ணிட்டு இருக்கே சார் இப்பதா போயிட்டு இருக்கே கிளாஸ்க்கு அதனால அந்த ஃப்ரீ டைம்ல மட்டு பண்ணுவோ சார்
ஓகே மேடம் ஓகே மேடம் சூப்பர் சூப்பர் சேரி நீங்க இன்னு நிறைய ஆள் போட்டு கொஞ்ச இன்னு டெவலப் பண்ணீங்கன்னா இன்னு நல்லா இருக்கு பி பிசுனஸு
நானே இப்பதா சார் கத்துக்கு நானே கத்துக்குனு இதுக்கப்புற எப்டி தைக்கிறது என்னென்ன டிசைன் தைக்கிறது தெரிஞ்சுக்கனாதானே சார் ஒ ரெண்டு ஆள போட்டு இப்டி தைங்க அப்டி தைங்க சொல்ல முடியு
ஆ அ
இப்பதா சார் க்ள டெய்லரிங் கிளாஸ் போய் ஒரு மந்து தா சார் ஆகுது அதுல பாத்தீங்கன்னா நா நார்மல் ப்ளவுஸ் தெப்போ நார்மல் சுடிதார் தேப்போ சார் அப்புற பாத்தீங்கன்னா இந்த நைட்டி பொடவ
து ம் நீங்க எல்லாம் எல்லாமே ஸ்டிச் பண்ணுவீங்களா இந்த பின்னாடி இந்த பேக் க்ரவுண்ட்
ஆ அதுல்லா இப்பதா சார் கத்து ஆ இப்பதா சார் கத்துக்கறேனே கா இப்பதா
இப்பதா ஸ்டார்டிங் ஸ்டேஜ் அப்டியா
ஆமாங்க சார் அதா மாவு மெஷின் தா எதோ ஓரளவுக்கு அடிக்கை கொடுத்துன்னு
பிஸினஸ் டெவலப் ஆவுறதுக்கு வாழ்த்துக்கள் மேடம் நல்லபடியா பண்ணுங்க
தேங்க்ஸ் சார்
கண்டிப்பா நீங்க முயற்சி பண்றது நல்லா வர்ட்டு
நீங்க ஆஃபீஸ்ல ஒர்க் பண்றீங்களா சார் இல்ல எப்டிங்க சார்
ஆஃபீஸ் தா மேடம் நா பிரைவேட் ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கே
ஆ ஃபியூச்சர்ல பாத்தீங்கன்னா பசங்க பெருசா ஆயிட்டாங்கன்னா நானு எதுனா ஆஃபீஸ்ல ஒக்காந்துப்பே
ஆ கண்டிப்பா மேடம் கண்டிப்பா கண்டிப்பா நா எல்லாரையு ஜாயின் பண்ணிக்கு பசங்க எதாது கேட்டா ஏன்னா பொதுவா எல்லாருக்குமே நா ஹெல்பிங் மைன்டட் நானு யாருக்கு வேல கேட்டாலு வாங்கி தருவே பட் நீங்க கேக்குறீங்க கண்டிப்பா உங்களுக்கு நா பண்ணித்தரே மேடம் என் பிரச்சன வராது நா பாத்துக் ஓகேங்களா என்ன படிச்சுட்டு இருக்காங்க இப்போ பசங்க
சின்ன சின்ன பசங்க சார்
ஓகே ஓகே ஓகே நா டென்த் டுவல்த்துன் பாத்தே சாரி மேடம்
இல்லிங் இல்லிங் சார் சின்ன சின்ன பசங்கதா சார்
ஓகே ஓகே
இப்ப அவ்ளோ பெரிய பசங்களா இருந்தா நா வீட்ல இருந்தே ஒர்க் ஒர்க் பண்ண வேண்டிய அவசிய இல்லல்லங்க சார் வெளிலயே போய்ட்டு ஒர்க் பாப்பே
ஓகே ஓகே ஓகே சின்ன பசங்கன்டு அதுக்காக
ஆமாங் சார் சப்போர்ட்டுக்கு ஆளு வேணும் இல்ல சர் நம்ம வீட்ல இருந்துங்கன்னே என்ன தொழில் தெரிதோ அது செஞ்சு பசங்களயும் பாத்து
ஒன்னு ப்ரச்சன இல்ல பாத்துக்கலா மேடம் நம்ம பசங்க வளந்தாங்கன்னா நல்லபடியா படிக்க ஆரமி நல்லா எல்லா வேலக்கி போக ஆரம்பிச்ட்டாங்கனா நீங்ளு வந்து அதிக கூட யா அவசியொ இருக்காது எப்பியா
ம் ம் ம் ஆமாங் சார்
ஹலோ
கேக்குதுங்ளா சார்
ஆ கேக்குது பா
ம் ம் ம் அதா சார் ஃப்யூச்சர் இல்ல வேணா ஃபியூச்சர்ல வேணா எனக்கு வேக்கண்ட்டு வேணும்னு கேட்டா கொஞ்ச எனக்
கண்டிப்பா மேடம் நீங்க கேக்கற மாரி வீட்லேந்து கூடோ நா பண்ணித்தரே ஓகேங்லா நீங்க என கஷ்டப்பட்டுட்ருகிங்க ஹெல்ப் பண்ணிதா ஆகணு ஓகேங்லா கண்டிப்பா பண்ணி தர
ல அ ஒ
நீங்க எதுக்கு பீல் பண்ண வேணா ஓகேங்லா உங்க பசங்களு நல்லபடிய படிச்சி நல்ல வேலக்கு வந்துருவாங்க நா பேசுறே மேடம் ஒங் பசங்கிட்டயு நாளைக்கு பேசுறே கால் கனெக்ட் பண்ணி என்னென்னலா படிக்கணு என்ன போறோ அப்டின்றத நா சொல்றே அ பேசலா ஒன்னும் ப்ர சன இல்ல அவுரு உங்க வீட்டுக்காரு என்ன மேடம் பண்றாரு
அவ் பாத்தன்னா கூலி வேலதா சார்
ம் ம் ம் செரி செரி அவ்ரு வேலக்கு போய்ட்டு வருவாரா
போவாங்க சார் இந்த பூ இது எப்டி சொல்றது சார் இந்தங்க தெனக்கூலின்னு சொல்லுவாங் பாத்திங்களா ஆ அந்த மேரி ஒர்க்குதா போய்ட்டு இருக்காங்க மழ பேஞ்சா அந்த இது கூட இருக்காது எங்ளுக்கு ஆ அப்டியே போய்ட்டுருக்குங் சார் லைப் போயிட்ருக்கு அதனாலதா நா அப்டியே ஒர்க் ஃபார் ஒர்க் ஃபிரம் ஹோம் பாத்துட்டு இருக்கே
ஓகே ஓகே
கொஞ்ச அப்டியே போய்ட்டுருக்குங் சார் ஒன்னும் ப்ரச்சன இல்ல நானு சேர்ந்து ஹெல்ப் பண்றேன்னும் போது கொஞ்ச கஷட இல்லாம போயிட்டு இருக்கு ஆனா அவ்ளோ கஷ்டம் இல்லன்லா சொல்ல முடியாது
ரொம்ப நல்ல விஷய ஒன்னும் ப்ரச்சன இல்ல மேடம் அ அ லைஃப் கொஞ்ச கஷ்டமாதா இருக்கு பட் பசங்க வந்து வேலக் போயிட்டாங்கனா எல்லாமே ஸ்டேபிள் ஆய்டும் ஒன்னு ப்ரச்சன இல்ல பசங்கள மட்டு நல்லா படிக்க வைங்க கொஞ்ச ம் ம் பசங்களா இருந்தா நல்ல ஆக்டிவிட்டி கத்து குடுங்க கூட்டு சேர வேணான் சொல்லுங்க பசங்க கூட அப்ப சேந்து வீனாயிட போறாங்க
கண்டிப்பாங்க சார் இந்த ஜென்ரேஷனு பசங்களா சொல்லவே தேவலிங்க ரொம்ப மோசோ சார் ஆம்ப பிள்ளங்ளோட பொம்பல பிள்ளைங்களு மோசமாதா ஆகுது ஆம்பள பிள்ளைங்களு ரொம்ப இதாதா இருக்குறாங்க பாத்துதா இது பண்ணிக்கணுங் சார் ம் ஓகேங் சார் அவ்ளோ பேசுனதுல ரொம்ப சந்தோஷ எனக்கு எனக்கு நல்லா சொல்லிருக்கீங்க ஃபியூச்சர்ல எனக்கு ஒரு ஜாப் கெடைக்குன்ற மாரி ஒரு நம்பி
சரிங்க மேடம் உங்க உங்க உங்க நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதாவே நடக்கு பாத்துக்கலா
தேங்க்யூ சார்